ஹலோ
ஹலோ
என்னப்பா எப்டி இருக்க நல்லா இருக்கியா
நல்லா இருக்கப்பா நீ எப்டி இருக்க
ம் ஏதா இருக்கம்பா உ புண்ணியத்துல
செரிப்பா திடீர்னு ஃபோன் அடிக்க மாட்டியே எதாது விஷயமா
ஒன்னு இல்ல ஆனா இன்னு ரெண்டு வாரத்துல வந்து ஃபாரின் கிளம்புறே
சூப்பர்ப்பா
வேலைக்கி
நல்ல விஷ்யந்தா
ஹலோ
ஆ சொல்லிப்பா கேக்குது
அதா சொல்லான்ட்டு பாத்தோ
சந்தோஷப்பா ரொம்ப நல்ல விஷ்யோ
சவுதி சவுதி போற
அ
பரவாயில்ல
ஆ
போனா ரெண்டு வர்ஷ கழிச்சுதா வருவே
ஓ செரிப்பா செரிப்பா
டிக்கெட்டு விசாலா போன வாரத்துலயே வந்துருச்சு
அப்டியா அப்பறோ எனக்கு இப்பதா சொல்றே
அதெல்லா போன வாரத்திலேயே வந்துருச்சு
என்னைக் கலம்பர
வரப்போற அஞ்சாந்தேதி
சூப்பர் சூப்பர்
பேக்கப்லா பண்ணிட்டு இருக்கறே ட்ரெஸ்ஸு எல்லா எடுத்து வச்சுட்டு இருக்கறே
ம் செரிப்பா
ஆ என்ன வேல என்ன எதல்லா கேட்கவே மாட்டியா
என்ன வேல அதா சேஃப்டின்னு சொல்ட்டீங்களே
சொல்லுல சேஃப்டி ஆபீஸரா போறே நானு
ஆ அதா சொன்னீங்கே
ம்
ஆ அப்றோ என்ன
நல்ல வேல போனா கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ்ஸு கெடைச்சிதுன்னா ஊருக்கு வந்துட்டு திரும்ப போவனே
திரும்ப ஃபாரின் போறீங்களா
ஆமா ஆமா
அ
திரும்ப ஒரு வருஷம் மட்டும் போயிட்டு வந்துருவே
எப்டி அங்கயே செட் ஆயிருவீங்ளா
க்ளைண்டு மூலியமா இன்டர்வியூ அடிச்சு போய்டிட்டம்னா நல்ல சம்ளோ ப்ளஸு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் லீவு வீட்டுக்கு வந்துன்ட்டு போவோ பதினஞ்சு நாள் லீவு
ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைமா
ஆமா ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து க்ளைண்டு க்ளைண்டு மூலியமா போயிட்டனா க்ளைண்டுட க்ளைண்டு வய்ஸ்ல போய்ட்டனா ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் லீவு குடுப்பாங்க டிக்கெட்டு கம்பெனியோட பதினஞ்சு நாள் லீவு அப் அன் டௌன் டிக்கெட்டு கம்பெனியோடது
டூ மந்ஸ் ஒன்ஸ் லீ்வு கெடைக்குமா
ஆமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி க்ளைன்ட் இன்டர்வியூ அடிச்சு போனாதா
ஓ ஆ அப்டி ஒரு வேள கெடைக்கலனா
ஒரு வேள கெடைக்கலனா அங்க எதனா வீடு எடுத்துட்டு அப்டியே ஃபேமிலியோட அங்க போயிற வேண்டிதா
ஃபேம்லியவா
ஃபேம்லியோட அப்டியே அங்க போய்ட்டு செட்டில்
ம் சூப்பர் சூப்பர் நைஸ்
அப்டியே போய்ட்டு அங்க எதனா வந்து பார்மசியில ஒரு ஒர்க்கு கெடச்சிதுன்ன
யார்க்கு
ஆ தெரிஞ்சவங்களுக்கு
அ
அவுங்களுக்கு அப்டியே அங்க பாத்து உட்டு
ம்
நானு டெய்லி வொர்க்குக் போய்ட்டு வீட்டுக்கு
பேரண்ட்ஸ கூப்ட்டு தான போறீங்க
பேரண்ட்டுலா அது இப்போதிக்கு இல்ல ஃபேமிலி மட்டுந்தா போவுது அங்க போய்ட்டு எல்லா செட் ஆனக்கப்பறோ பேரண்ட்ஸ கூட்டு
ஒ
ஒரு டூரிஸ்ட் விசா மாரி ஓகே எக்ஸ்டன் பண்ணிக்க வேண்டித்தா
சூப்பர் சூப்பர்
அதா ப்ளேனு
சூப்பர்
இது போல ட்ரெய்னிங்கெலா சொல்ருக்கே
எல்லாமே சொல்ட்டீங்க வே நா என்ன சொல்றது
நல்ல சம்பளோ
ம் என்ன கொஞ்ச லேட்டா சொல்றீங்க எல்லா
ம் லேட்டா சொன்னாலு கரெக்டா சொல்றோ இல்ல அதா சாப்பாடு தா வந்து கொஞ்ச சிக்கலு ஒரே கேண்டின் சாப்பாடா இருக்கு
நீங்க ச குக் பண்ண முடியாதா
என்னது
நீங்களா ஓனா குக் பண்ணிக்க முடியாதா
பண்ணலா ஆ டைமு இருக்காது
ரொம்ப பிஸி ஆயிருவீங்களோ
ஆமா போனா என்ன பிளான்னா நைட்டு வ வெள்ள சாதம் ஒயிட் ரைஸ் போட்டாங்கன்னா
ம்
தட்டுல எடுத்துட்டு வந்து ரூம்ல வச்சு ஒரு சின்னதா ஒரு பாத்திர மாரி வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்துல ஒயிட் ரைஸ் கொட்டி தண்ணிய ஊத்தி நைட் அப்டியே போட்டு காலைல லைட்டா உப்பு போட்டு கரைச்சு தயிரு கொஞ்சமா ஊத்தி பழையது குடுச்சுட்டு அப்டியே போயிர வேண்டிதா காலைலேயே பழையது குடிக்கிறது நல்லது
ஓகே ஓகே
அங்க ஹீட் வேற அதிகமா இருக்கு பழையிது குடிச்சோனா கொஞ்சோ வந்து கொஞ்ச ஹுட்டு தனியு ஆமா ஆமா
ம்
அது இல்லாம அந்த காய்கறி இது எல்லாமே இந்த சாலடு வெள்ரிக்கா வெங்காயோ கேரட்டு இது எல்லாத்தையுமே வெட்டி போட்டு லைட்டாஇது மேல உப்பு தூவி வுட்டு ஒரு மாரி கிரீன் சால மாரி சென்ஞ்சு வச்சுக்க வேண்டிதா
ம்
எஞ்சுச்சக அந்த சாப்பாட்டுக்கு அங்குட்டு ஆளு
நான் வெஜ் கெடயாதா
நான்வெஜ் உண்டு ஆனா நா எடுத்துக்க மாட்டே ஏனா கார அதிகம இருக்குது நான்வெஜ்ஜு
ம்
இந்த வெயில் டைம்ல நான்வெஜ் எடுத்துக்கிட்டோனா ரொம்ப கஷ்டமாயிரு
தேவையான திங்ஸ்லா வாங்கியாச்சா
ஆ இங்க எல்லா வாங்கியாச்சு ட்ரெஸ்ஸு பேகு ஷுவு எல்லா ரெடியா இருக்கு ஒரே ஒரு பவர் பேங்க் ஒன்னு வாங்கணு அதுதா வந்து கேட்ருக்குறே ஒரு இருவதாயிர இருவதாயிரோ எம்ஏஹச் ல வந்து பவரு பாங்கு
ம்
அ போ போது ஒன்னு வாங்கி டனா யூஸ்ஃபுல்லா இருக்கு
சூப்பர் பா போயிட்டு ஃபோன்லா பேச முடியுங்களா
ஆஹ் அதெல்லா பேசலா என்ன அங்க இருந்துகிட்டே பேசலா சைட்ல இருந்துகிட்டே அ வேல அதுலா அதெல்லா விடு ஒர்க்கருக்கு தா அலவுடு கிடையாது ஸ்டாஃபுக்குல்லா அலவுடு
ஓகே
மாஸ்க்கு போட்டுட்டு பேச வேண்டியதுதா
ம் அ போன ஒரு ரெண்டு வருஷ இருந்துட்டு வரலா
என்னது
நெக்ஸ்டு என்ன பிளான்
நெக்ஸ்ட்டு என்ன பிளான் கடன்ன அடைக்கணு
அ
கடன அடிச்சிட்டு அப்டியே வீட்டுகுக்கு வந்தது ஒரு கல்யாணத்த ஒண்ணு பண்ற வேண்டிதா
ம்ம் வீட்டுல பாத்துட்டு இருக்காங்களா
ஆ எல்லா பாத்துட்டு இருக்காங்க அதெல்லா ஒண்ணு இல்லிங்க ஒண்ணு இல்லப்பா நாமளே பாத்து வச்சுருக்குறோ
ம்ம்
ஓத்துக்கலன்னா வழுக் கட்டாயமா போயிட்டு கழுத்துல கயிற கட்டி இழுத்துட்டு வந்துருவ
அப்டியா ஆ
ஆமா ஆமா
சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் நைஸ் ப்ளான்
அவ்ளதா பிளானிங்தா அவ்ளதா சரிப்பா மணி ஆயிடுச்சு நா வைக்கிற காலையில பேசுவோ
ஓகே
ஓகேப்பா பாய்
ம் ம் பாய்
ம்